நல்லாருக்கேமா நீ எப்டி இருக்க
நல்லாருக்கே அண்ணி உங் வீட்ல பசங்களா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு எப்டிருக்காங்க ஆ கேக்குதுமா தம்பிலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அண்ணி சாப்ட்டிங்ளா
ஆ சாப்டோமா படுக்க போறோ என்ன இந்த டைம்ல திடீர்னு கால் பண்ணிருக்க
அண்ணி எனக்கு ஒரு சின்ன டவுட் குக்கிங்ல அதா செரி உங்ககிட்ட அத பத்தி கேக்லான் சொல்லிட்தா கூப்ட்டே அண்ணி
சேர் சேரி சொல்லுமா
நீங்க உ உருண்ட கொழம்பு வப்பீங்கல்ல அது எப்டி வப்பின் சொல்ல முடியுமா
ஆ சேரி சொல்றே உருண்ட கொழம்பு வந்து வெறு கல்லப்பருப்புலயு வைக்லா தொவரம் பருப்புலுயு வைக்லா ஆனா கல்லப்பருப்புல வைக்கும்போது சில நேரோ வந்து தோரம்பருப்புல நீ வைக்கும் போது வந்து சில நேரோ வந்து கல்லு மாரி ஆயி ரும் அது கொஞ்சோ தண்ணி தொளிச்சு கொற கொறன் அரைக்கணு இல்லன்னா என்ன பண்ணு இது ஒரு ஆழாக்கு அது ஒரு ஆழாக்கு போட்டு ரெண்டுமே கல்லப்பருப்பு ஒரு ஆழாக்கு ஆ தோரம்பருப்பு ஒரு ஆழாக்கு போட்டு நல்லா ஊற வச்சிரு ஒரு ஒன்னவருக்கு ஊற டு ஊர்ணது அதுல காஞ்ச மெழகா பூண்டு சோம்பு இது ஃபஸ்ட் நல்லா கொஞ்சமா உப்பு போட்டு இந்த பருப்புக்கு ஏத்த உப்பு போட்டு நல்லா ஆச்சி போதம் நல்லா கொஞ்சோ ஆ திருத்திரியா அரச் ச்சுக்கோ அடுத்தது இந்த கல்லப்பருப்யு துவரம் பருப்பயும் ஊற வச்சிருக்கோல்ல அத கொஞ்சோ ரொம் ப தனி கிரைண்ட் பண்ணக்கூடாது ஆ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சோ வடய அரைக்கிறத விட இன்னு கொஞ்சம் நை சா எல்லாமே ஈவனா கொஞ்சம் மசி்ஞ்சா மாரி கொற கொறன்னு பல்ஸ் மூட்ல வச்சு வச்சு எடுத்துக்கோ எடுத்துட்டு அதுல ஒரு வெங்காயோ பச்ச மொளகா கருவேப்பில கொத்தமல்லி சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சு வட மாவு மாதிரியே பெசஞ்சு தனியா வச்சுக்கோ அடுத்தது ஒரு எலுமிச்ச பழ சைசு புளி எடுத்து ஊற வச்சுக்கோ ஊற வச்சுட்டு எப்டி நம்ம மீன் கொழம்புக்கு எல்லாமே வதக்கி கூட்டுவோ அதே மாதிரி வெங்காயம் ஃபர்ஸ்ட் கடாய்ல எண்ணெய் ஊத்திக்கோ ஏன்னா கொஞ்சோ அகலமான பாத் திக்கான பாத்ரமா எடுத்துகோ ஏன்னா உருண்ட போடும் போது அடில போய் தங்கிருச்சுனா பீசான பாத்ரமா ருந்தா அடி புடிச்சிரு கேக்குதா நா பேசுறது உனக்
சேரி சேரி ஆ சேரியண்ணி சேரியண்ணி புரியுது புரியுது ம்
ஆ அத எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு க எண்ண ஊத்தி கடுகு கருவேப்புல சின்ன வெங்காய போட்டினா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயோ வெங்காயம் நல்லா வதங்குனது தக்காளி
நெறிய நெறிய போண்ணுமா அண்ணி சின்ன வெங்காயோ
உ நறைய வெனா கொழம்பு எவ்ளோ போழு மீன் குழம்புக்கு போடுற அளவுக்கு போடு ஏன்னா மீனுக்கு பதிலா நம்ம உருண்ட போட போறோ அந்த கணக்கு ரேஷியோ எடுத்துக்கோ நீ எவ்ளோ போடுவே நெறைய போட்டாலு என்ன எடுக்கணு கொஞ்சம் நெறைய வெங்காயம் போட்டா கொஞ்சம் நேரம் வதக்ணு அப்றோம் தக்காளி தொக்கு மாறி ஆயிட போது அதுனால அ பாட்டி உனக்கு தெரியுல மீன் கொழம்க்கு எவ்ளோ போடுவேன் சொல்லிட்டு அது போட்டுக்கோ போட்டுட்டு வதங்கினது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து போ போட்டு நல்லா வதக்கிடு ரெண்டுமே நல்லா வதங்குனது புளி ஊற வச்சிருக்கோம்ல அது கரைச்சிட்டு உனக்கு தேங்கா போட்டு புடிக்குன்னா தேங்கா ஒரு பத்த தேங்கா கொஞ்சோ சோம்பு இந்த ஆச்சி வச்சிக்கோள்ள கொஞ் மாவு இதையு அதுல போட்டு நல்லா அரைச்சிடு அரைச்சி மொளகாத்தூளு உப்பு மஞ்சத்தூளு எல் எல்லாத்யு இந்த புளி கரைச்சலோட சேத்து மிக்ஸ் பண்ணிடு கொழம்பு நல்லா தண்ணியா ஆகணு அப்பதா அந்த உருண்ட புடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இத ஊத்தி நல்லா கொதிக்க வை நல்லா மொழவா தூள் வாஸ்ன போனது இத அழகா ஊருட உருண்டையா உனக்கு எந்த சைஸ் என்னமோ சின்ன சின்னதா போட்டினா சீக்கிரம் வெந்துடு பெருசு பெருசா போட்டினா கொஞ்ச லேட் ஆகும் வேகறத்துக்கு அதனால சின்ன சின்னதா போட்டு நல்லா கொழம்பு கொதிக்கம் போது சுத்தி போட்டுட்டேவா ஃபஸ்ட் உ ஒன்ன போடு போட்டோனா அது ரிவர்ஸ் மேல வரணு மேல வந்துருச்சுனா ஓகே அப்டின்ட்டு அதே மாறி உருட்டி உருட்டி உருட்டி போட போட எல்லா பாலு அப்டியே மேல வரு இது ஒரு டைப் இத வந்து நல்லா நீ இத வேக வே என்ன ஆயிடுனா தண்ணி நல்லா அ கம்மியாயிட்டு கொழம்பு நல்லா திக்கா சூப்பரா வந்துரு இது ஒண்ணு லாஸ்ட்ல கொத்தமல்லி தழ தூவிட்டு ஒ உருண்டு எடுத்து பத்துல வச்சு செக் பண்ணி பாரு இது வச்சு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி செக் பண்ணி பாரு வெந்துருச்சா என்னனு தொட்டு பாரு உனக்கு பாத்தாவே தெரிஞ்சிரு இன்னொரு மெத்தட் என்னனா சிலருக்கு என்ன ஆயிடுனா இந்த உருண்ட இந்த உருண் உள்ள போடுறோல போடுற உருண்ட என்ன ஆயிடு ஒடஞ்சு போயிடு அது என்ன பண்ணுவாங்க போட்டு வேகமா கரண்டி வச்சு கலருவாங்க அதனால ஒடஞ்சு போயிட்டு வடகறி மாறி ஆயிடு அது மாறி பண்ணா உனக்கு பயமா இருக்குனா இட்லி பாத்திரத்துல உருண்ட வச்சு ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கோ ஒரு ஆவி போட்டு எடுத்துட்டீனா அதுவு அப்டியே போட்டீனா நல்லா ஆ ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல வெந்திடுதா திருப்பியு வந்து இதுல போட்டோன் இன்னு கொஞ்ச நேரோ வேகு வெந்தோன்ன அத வந்து அப்டியே நீ பயப்படாம உள்ள போட்றலா ஒடையுமோ உருண்ட அப்டினுலா பயப்படவே வேண்டா அப்டியே எடுத்து போட்டுகலா இல்ல என்ன பொருச்சன் பிரச்சன இல்ல எண்ணெல்லா பொரிச்சா பரவால அப்டினா நீ எண்ணெயில கூட ஒரு அர வேக்காடு போட்டு பொரிச் ச்சி எடுத்துட்டு இதுக்குள்ள போட்டுக்கலா இல்ல நல்லாவே நா பொரிச்சு எடுத்து போட்டுக்கனா நல்லாவே பொரிச்சு எடு உள்ள போட் த்துக்கலா இதுவு நல்லா இருக்கு மூணு வெரைட்டியு நல்லா இருக்கு மீதி இரு கொஞ்ச மாவு எடுத்து வச்சு சாயங்கால பசங்களுக்கு வட மாதிரி போட்டுக்கொடு ஸ்நாக்ஸாவு முடிஞ்சு போயிரு உருள கொழம்பு ஒரு நாள் வைக்காது கொழம்புக்கு கொழம்பு ஆச்சு தொட்டுக்கறத்துக்கும் நம்மளுக்கு எதுமே வேணா அந்த உருண்டைய வச்சு சாப் பாத்துக்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு வட போட்டு குடுத்த மாறி ஆயிடு ஹெல்த் தியு கூட அதிகமா சிக்காத கேஸ் ப்ராப்ளம் வந்துரு எங்காவது ஒரு நாள் செய் மாசத்துக்கு ஒரு நாளோ ரெண் நாளோ செய் அப்ப வேற என்ன டவுட் சொல்லு கே இன்னைக்கே சொல்ற சரி நீங்க உங்க ஊரு பக்க அவியல் செய்வீங்கல்ல
ஆமா ஆமா நீ
அந்த அவியல் எனக்கு கொஞ்ச சொல் ஆ எனக்கு அத சொல்லி் கொடு கொஞ்ச அது எனக்கு நீ சொல்லு நா கேட்டுக்குற நா செய்யணுனு உங்கன்னா அதக் கேட்ருக்காரு அவியல் செஞ்சு கொடு அவியல் செஞ்சு கொடுன்ட்டு உ டேஸ்ட்ல வரலன் கேட்டுண்ட்டு இருக்காரு நீ நீ சொல்லு நா செய்ற அந்த டேஸ்ட்டுல வருதுதானு பாக்குற
சரி அண்ணி நாங்க அவியலுக்கு வந்து எல்லா நெறய காய் சேப்போ என்னதன் காய்ல்லா வந்துன்னா கேரட்டு கேரட் வந்து கொஞ்ச ஏன்னா வந் து இனிப்பா இருக்குல ஒரு கேரட் போட்டா போது அ வாழக்கா வாழைக்கா அது ரெண்டு வாழைக்கா அப்பற மிருங்கக்கா அப்புற இது சொல்லு அ கத்திரிக்கா வந்து அ ஊர்ல வந்து என்ன போனா அ கத்ரிக்கா அப்ப இன்னொன்னு இருக்கு நீட்டமா வெள்ள கத்திரிக்கா அது வலதலைங்கன் சொல்லுவாங்க இங்க ஆனா நம்ம சென்னைில அவ்ளோ சாரி இங்க கெடைக்காது இந்தாலு அந்த கத்திரிக்கா போட்லா அப்ற வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா போட்டுட்டு அப்புறோ வேற ஆ மீதி இவ்ளோதா காய் மோஸ்ட்லி இதுக்கு தேவ அப்றோ கர்ணக்கெழங்கு இருக்குல்ல கர்ணக்கெழங்கு அது இது எல்லாமே நைஸா கட் பண்ணிட்டு எல்லா காயு சே த்து வெச்சு கொஞ்சோண்டு ஆ தண்ணி ஊத்தி ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது உ ஏனா காயில்லே தண்ணி ஊறுமா தண்ணி நெறைய ஊத்தாம லைட்டா கொஞ்சோ ஒரு கால் கிளாஸ் தண்ணி அப்டி ஊத்திவிட்டா போ கொஞ்சோ இதானதுக்கப்றந்தா உப்பு சேக்கணு காய்ல வேக வெக்றதுக்கு போட்டு அப்புறோ வந்து லைட்டா மஞ்சத்தூள் அதையு சேத்து அ அதுக்கூட ஆட் பண்றக்கு என்ன பண்ணோ தேங்கா தேங்கா திருவி வெச்சிர்ப்போ தேங்கா அப்புற வந்து ஆ அது வந்து அரைக்கிறதுக்கு வந்து மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சோ ஜீரகோ அப்புற ரெண்டு பல்லு பூண்டு சின்ன வெங்காயத்துல ஒரு மூணு சின்ன வெங்காயோ அப்பன் நாலஞ்சு பச்ச மெளகா போட்டு கொஞ்சு இது பண்ணிட்டு இந்த தேங்காவையு போட்டு லைட்டா தண்ணி லைட்டா லைட்டா ரொம்ப பேஸ்ட் மா அரைக்க கூடாது அந்த பல்ஸ் மோட்ல டிக் டிக் அப்டி சும்மா லைட்ட கோ கோஸ் மாரி அப்டியே இது பண்ணி கொரஸ் மாரி அட் பண்ணி எடுத்துட்டு அதே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த காய் வெந்துட்ருக்கு நல்லா வே ம் நல்ல வேக கூட ஒரு ஆஃப் பாயில்ல இருக்கும் போது அத எடுத்து இத்ல கொட்டி வுட்ருனு கொட்டி விட்டுட்டு அப்றோ கறிவேப்புல அது மேல பிச்சு போட்டு தேங்காண்ணே ஊத்துவோ இதுக்கு தாளிக்க மாட்டோ அவியல் பொறுத்த வரைக்கு தாளிக்க மாட்டோ அதுக்கு மேல தேங்கா எண்ணெயு ஊத்தி அப்படே கொஞ்சோ மூடிவிட்ருவோ மூடிவிட்டா இதெல்லா அப்சவ் பண்ணி அந்த ஃபுல்லா அந்த இதெல்லா எறங்கி வந்து என்ன ஆகுனா கொஞ்ச நேர கழச்சு அது ஓபன் பண்ணி நம்ம கிண்டி விட்டோனா கரெக்டா அந்த இதுக்கு அப்டே வந்துரு அதுக்கப்புறோ ரொம்ப இது பண்ண வேண்டா அதுவே எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆயி கரெக்டா இதுவாய்டு இதுதா எங்க ஊரு அவியல் இதுல வந்து செலவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அ தயிர் கொஞ்ச சேப்பாங்க லாஸ்ட் அந்த தேங்கா பால்லா சேக்கும்போது அந்த டைம்ல கொஞ் தயிர் சேத்துட்டு கிண்டி அப்டியே எறக்குவாங்க அது வேண்னா அதையு சேத்துக்கலா கொஞ்ச புளிப்புத்தன்ம வேணுனா சேத்துக்லா இல்லன்னா அப்படே பிளேனா விட்டாலு பரவால்ல இப்டிதா அவியல் செய்வாங்க எங்க ஊர்லல்லா
சூப்பர் சூப்பர்மா தேங்கா எண்ணெ ஆனா இங்கெல்லா ஹோட்ல்ல கேட்ட தாள்ச்சு குடுக்குறாங்களே தாளிக்காமயே பண்லா ஆமா
ஆமா இது தாளிக்காம ப இருக்கும் இது தாளிச்சி வந்து நம்ம நார்மலா அந்த பண்ணு வாங் காயில் கூட்டெல்லா வைப்போல அந்த மாரி வந்துரு இது தாளிக் க கூடாது இதுல கரி இதுமா கரியேப்புலியு இந்த தேங்கா எண்ணெயு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்லதா அது மேலே பிச்சு அ போட்டுட்டு தேங்கா எண்ணெ மேல லைட்டா ஊத்தி ஒரு ரெண்டு ஸ் பூன் அப்படியே ஊத்தி அது கிண்டி எடுக்கும்போ இந்த ஸ்மெல் அப்படியேருக்கு அந்த எறக்குற ஸ்டேஜ்ல எறக்கணு அப்பந்தா வந்து அந்த காய் எல்லா வெந்து அந்த இது அப்டியே கட்டு ரொம்ப எண்ணெயா இருந்துச்சுன்னா அது ஒரு மாரி இதுவா இருக்கு நம்ம அந்த பொரியல் அந்த மாரி வெச்ச மாதிரி ஆய் போயிரு அவியல்னாலே இந்த காய்கறியெல்லா வேக வைக்கிறத்தா ஆமா நாங்க மோஸ்ட்லி தயிர் யூஸ் பண்ண மாட்டோ ஏனா எங்ளுக் அவ்வளோ புளிப்பு புடிக்கா ஆ தேங்கெண்ணே விட்டுக்லா அதா அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ்ல தா நம்ம முன்னாடி தயிர் ஊத் னா திரிஞ்சி போயிருல்ல அதனால கடசியா வந்து நம்ம அந்த தேங்கா எண்ணெல ஊத்தி அ சொல்லுங்க அண்ணி
இங்க வந்து தயிரு தா நெறையா விட்றாங்க அதனால கேட்டே நானு தயிரு விடுவாங்க லாஸ்டா ஏறக்கும் போது தா அதனால சொன்னே நானு
அ எங்க ஊர்ல தயிர் சேக்க மாட்டாங்க செர செர இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாண வீட்ல என்ன பண்ணா ஆ இது கேஷ்யூ இருக்குல்ல அது அது வந்து செல கல்யாண இதுல அது சேப்பாங்க
தெரிலமா மா அண்ணா கூப்டுட்டே இருக்காரு என்னன் தெரி ல இரு நா போய்ட்டு வந்து திருப்பி ஃபோன் பண்றே உனக்கு வெச்சிட்டுமா
செரி அண்ணி ஓகே அண்ணி ஓகே அண்ணி செரி பாருங்க அண்ணி ஓகே அண்ணி